வணக்கம்
உம் வணக்கம்
என்ன பண்றீங்க தோழி
ம் எஜகேஷன் பத்தி பேசலாம்
சொல்லுங்க தோழி
ஆ இப்ப ஒரு ஒரு குடுபத்துல வந்து ஒரு பெண்ணு படிச்சா அந்த குடும்பத்துல இருக்கவங்களுக்கு குடும்பத்துல இரு எல்லாத்துக்கும் எஜுகேஷன் கெடைக்குமுனு சொல்லுவாங்கல்ல
அதுஎன்னவோ உன்மதான் தோழி ஒரு பொண்ணு படிச்சாதான் அந்த குடும்பமே வளர்ச்சி ஆகுமா ஒரு பொண்ணு பொண்ணு படிச்சா அப்பாவ படிக்க வைக்கலாம் புள்ளைய படிக்க வைக்கலாம் அண்ணனை படிக்க வைக்கலாம் பொண்ணு தானே தோழி குடும்பத்துக்கே அஸ்தி வரம் மாதிரி
ஆமா ஹ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அஹ நெறைய பேர் வந்துலெடி அது பெண்கள் வந்து கம்மியேதான் படிச்சாங்க ஜென்ஸ் அஹ் பெண்களை விட ஆண்கள் வந்து கொஞ்சம் கூட படிச்சிருப்பாங்க பெண்கள் வந்து கம்மியேதான் படிச்சிருப்பாங்க பாஹ உம் அப்ப வந்துனா ஆஹ் பள்ளி பாத்தீங்கன்னா வீட்டு பக்கத்துல இருக்காது ரொம்ப தூர தூரமா இருக்கும் இருக்கும் அதனால வந்து சும்மா ஆரம்ப பள்ளி மட்டும் பெண்களை படிக்க வைப்பாங்க உயர்நிலை பள்ளி நா ஆண்களை படிக்க வைப்பாங்க வீடல இருக்கிறவங்க ரொம்ப தூரமா பஸ் ஏரி ரெயில் ஏரிய எல்லாம் போயிட்டு வருவாங்க ரயில் ஏரியிலா அந்த மாதிரிலாம் ஆண்களை விடுவாங்க பெண்கள் வந்து அஞ்சாம் கிளாஸ் முடிக்க படிச்சா போதும் ஆறாம் கிளாஸ் முடிக்கும் படிச்சா போதும் அவ்வளவு தூரமா போவோனாட்டு அடைக்க பிரிச்சிடுவாங்க
அது என்னு உண்மைதான் தோழி அந்த அ க்காலத்துல எல்லாம் படிக்க வைக்கிறதுக்கே தப்புன்னு நினைப்பாங்க பொண்ணுங்க பிறந்தாலே அந்த பொண்ணுங்களே சாபம் தான்னு நினைக்குவாங்க அந்த காலத்துலல்லாம்
ஆமா ஆ ஆனான் எங்க அம்மோட செட்டல்ல மாத்தான் எ அமா வந்து அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் வீட்டு பக்கத்துக்க ஒரு பள்ளியில படிச்சாங்க அம்மாவோட ஃப்ரெண்ட எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துலயே வந்து அவங்களோட சொந்த எங்க தூர சொந்தக்காரங்கள தான்ங்களெல்லாம் அவங்களல்லாம் பாத்தீங்கன்னா வெளியூர்ல எல்லாம் போய் அஞ்சாங்க க்கு அடு ஆாம்கிலாஸ் ஏழாம்ங்கிலாஸ் படிக்கனுனா வெளூர்ல போய்படிக்கணும் ரொம்ப தூரமா போய் மதுர ஒரு சிட்டிக்குள்ளாம் படிச்சுட்டு வருவாங்க மதுர தென்ன சென்னை அந்த மாரிதான் அதனால அவங்களோட படிப்போட இம்பார்ட்டன்ஸ் தெரி்ச்சிஅவங்க ரிலேட்டிவ்ஸ் சொந்தக்காரலாம் என்ன பண்ணாங்கன்னா எங்க அம்மாவோட சொந்தக்காரவங்களாம் என்ன பா சென்னையில போய் ஹாஸ்டல்ல படிப்பா விடுதி இல்ல உம் அந்த மாரி படிச்சு காலேஜ் லச்சரல ஒர்க் பண்ணிட்டுக்காங்க எங்க அம்மா ஆனா எங்க அம்மாவோட கீழோன் அவக்கொம் சுமார தான் படிப்பாங்க அமா எ அம்மாான் கிளாஸ் ஆம்மா எங்க அம்மாவுக்கு நிறைய படிக்கணும் ஆசையமா ஆனா எங்க தாத்தா வந்து போதும்போது பொட்ட பிள்ளைய போய் படிச்சு ஆகும் அடுத்த வீட்டு தான போகும் அங்கதானே சம்பாரிச்சு கொடுக்கனும்னு வேநான்டாரமா
படிக்கணும் சுகந்திரமா பாதுக்கிறது இந்த கால தான் நம்ம தான் குடுத்து வச்சவங்களா இருக்கும் படிக்கிறதுலயும் சரி வேலச் செய்றதுலையும் சரி அந்த காலத்துல எங்க விட்டுருக்காங்க எல்லாத்துலயும் எல்லாத்தையுமே வீட்டு வேல செய்யணும் வீட்ல இருக்கணும் எல்லாமே அது மட்டும் தான் நினைக்கிறாங்களே இப்போ கூட பெண்ங்க வெளியே போய் வேலை செய்றாங்க அப்போ வீட்ல வீட்டல வந்து யார் வேல செய்யணும் பொண்ணுக தான் வேல செய்யணும்
ஆஹ ஆமா ஆஹ அப்ப வந்து எங்க பாட்டிக்கு எல்லாம் எங்க அம்மம்மாவுக்கெல்லாம் எங்க அம்மாவ நல்லா படிக்க வைக்கணும் அவ்ளே நல்ல ஒரு வேலைக்கு அனுப்பனும் இருந்தாங்களாம் எங்க தாத்தா வந்து அந்த காலத்துலயே பணக்காரவங்க தாத்தாவோட வீட்டு இருக்கிறவங்கிலேவ சோந்தக்காரவங்க தாத்தாவோட அம்மா அப்பால்லாம் பணக்கா விடுல இருந்து வந்தவங்க தான் அவங்கள நல்ல தாத்தா அந்த காலத்துல நல்லா படிச்சிருக்கறாரு பிரிட்டிஷ்காரா ஆச்சுலே நல்லா படிச்சிருக்காரு ஆஹ எங்க தாத்தா வந்து பிள்ளைல மட்டும் படிக்க வைக்கல பசங்கள படிக்க வச்சு அவங்களாம் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையில இருந்தாங்க இப்ப எல்லாம் ரிட்டோர்ரானாங்க எங்க அம்மா தான் உலக்கா படையில எங்க அம்மா படிக்க ரொம்ப இன்ரெஸ்ட் இருந்தது
அதுதான் அந்த காலத்துல உள்ளவங்க எல்லாம் அது ஒரு மூட நம்பிக்கையா இருக்கும் பொண்ணுங்க படிக்க கூடாது வேலைக்கு போகணும் போ
இல்ல எல்லாரும் இல்ல ஒரு குறிப்பிட்ட ஒவ்வொருத்தல மாத்தல்ல படிக்க வச்சிருக்காங்க எங்க அம்மா அத நான் சொன்ன இல்ல சொந்தக்காரவங்கள வெளியூர்ல போய படிக்க வச்சு சங்கேட்டு
என் அம்மா கூட படிக்கவே இல்ல தோழி என் அம்மா எலாம் ஒரு அஞ்சாங் கிளாஸ் கூட படிக்கவே வுடமாட்டாங்களா அப்பல்லாம் வேலைதான் செய்யணும் த போல தார திரிக்கணும்னு சொல்றாங்க அதெல்லாம் என்ன வேலைன்னு கூட எனக்கு தெரியல துண்டு நம்ம தலத்தோவற்ற துண்டு அத வந்து செய் அது மாதிரிதான் வேலை விடுவாங்களா படிக்கிறதுக்கே உடமாட்டாங்களா யா அம்மாலா படிச்சதே இல் எங்க அம்மா வந்து எங்க அம்மாக்கு ஒண்ணுமே தெரியாது நார்மலா ஒரு தொலைபேசி ஆட் எடுக்கறதுக்கும் வைக்கிறதுக்கு மட்டும்தான் தெரியும் படிக்கிறது கூட அம்மா தெரியாது ஏன்னா அப்படிய ஒரு ஒரு மூட நம்பிக்கையான உலகத்தில் அவங்க வளர்ந்துருக்காங்க படிக்கிறது கூட விடாத அளவுக்கு அவங்க ஏன்னா என் அம்மாவுக்கு வந்து அப்பா அம்மா யாரும் கிடையாது ஆனாத ஆசிரமத்துல தான் வளர்ந்தாங்க அம்மா அப்பா இருந்தா கூட செரிதா நல்ல படிக்க வைக்கலாம் நினைப்பாங்க ஆம் ஆம்மா
அங்க படிக்க வைப்பாங்களல்லே அனாத அசிரமம்
அது படிக்க வைக்க காணும் யாராவது இருந்த தான் கேள்வி எடுத்து கேட்பாங்க அது மாதிரல்லாம் ஓன்னும் இல்ல என் அம்மாவா அப்பா உளுந்து அதெல்லாம் என்னோ படிக்கக்காரணம் ஏம்மா அந்த காலத்துல ஏமா கொண்ணுமே தெரியாது ஏபிசிடி கூட தெரியாது என் அம்மாக்கு என்ம்மு பத்தேன் இன்னைக்கு அப்படியே பாவமா இருக்கும் ஒண்டுணும் ச்
நீங்க படி படிக்க உங்க அம்மாவ சொல்லி தந்திருக்கலாம் கையழுத்து போடல
ஆஹ் அதெல்லாம் இப்பதான் செய்யறாங்க இப்பதான் கையெழுத்து போடுறதல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் என் குழந்தை கூட சேர்ந்து அவங்களும் படிக்கும்போது எனக்கு அதுபடியே ஒரு விதத்ல சந்தோஷமா இருக்கு நம்ம அம்மாக்கு கொஞ்சம் சொல்லி தரோமே அப்படின்ற ஒரு நினைப்பு நமக்கு எவ்வளவு சந்தோஷம் தோல்லி நீங்களே நினைச்சு
ஆமா ஆமா நீங்க அரசுலே படிச்சு முடிச்சுிருங்க கசுலயையும் வேலைய எல்லாம் கிடைக்கும் ம்
நாம கரசுல அதனாலதான் என் அம்மா சொல்றாங்க படிப்பு இதான் முக்கியம் படிப்பு தான் முக்கியம்
டிகிரி முடிச்சுட்டு ஒரு பிஜி பண்ணுங்க அப்படியே டிகிரி முடிச்சுட்டு இந்த டிஎன்பிசி எக்ஸாம் உம் இந்த விஎஒ எக்ஸாமாம் அப்ளை பண்ணிட்டேங்க இருங்க அது‌ வந்து ஆன்லை நேரிய உம் இல்ல டொன்டிஃபை உள்ள டிரை பண்ணாத கமெண்ட் எலாம் நீங்க வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எாம் சொல்றே இல விஓ எக்ஸாம் டென்த் படிச்சா போதும் அது ட்ரை பண்ணி படிச்சிட்டே இருங்க ஆ படிச்சுக்கிட்டே இந் இது ஆன்லைலயே படிச்சுட்டு அப்டியே இதுக்கு அப்ளை பண்ணிட்டு அதுல எக்ஸாம் எழுதுங்க அப்ப டி என் பி எஸ் சி யு ஆ டுவெண்டி ஃபைவ்லயே எல்லா ட்ரை பண்ணாதா அதுக்கு மேல ஏஜ் இதா ஆயிரு ப்ராப்ளம் ஆயிரு அப்றோ வந்து டி என் பி எஸ் சி யு அப்டியே வீட் ட்ல இருந்தாலு படிச்சுக்குட்டே நம்மோ நம்ம இப்பதா ஆன்லைன்லயே எல்லாமே கொஸ்டின் ஆன்சர் எல்லாம் போடுறாங்க
அது என்னவோ உண்மைதா நம்ம என்ன கரஸ்ல படிக்கிறதுனால நம்ம புக்ஸே நம்ம கொஸ்டின் பே இப்பவே ஆன்லைன்லதா வருது வீட்ல உக்காந்து ஆன்லைன்லதா படிக்கிற மாதிரி இருக்கு நம்ம காலேஜ் படிக்கிறதுனால காலேஜ்ல கூட எனக்கு பு க்ஸ்லா வந்து இதுலதா குடுத்துருக்காங்க ஆன்லைன்லதா குடுத்திருக்காங்க ஒரு குரூப் கிரியேட் பண்ணி இம்பார்ட்டன்ஸ் ல்லா அதுலயே சென்ட் பண்ணியர்றாங்க அது ஃபோன்லதா நம்ம படிக்கிற மாதிரி இருக்கு எல்லாமே இப்பதா நம்ம கைல வச் வச்சிருக்கோமே அந்த தொலைபேசி எதுக்கு இப்ப எல்லாமே அதுலயேதா இருக்கு
ஆமா ட்டு எக்ஸாம் படிக்கிறதுக்கு புக்ஸ் எல்லா கூட வாங்க தேவையில்ல இதுலயே ஆன்லைன்லயே கூட படிச்சுக்கலா
அப்டிங்களா தோழி செரி செரி செரி
பொண்ணுல்லாம் வரும்ல
ஆமா ஆமா ஆமா ஆமா குரூப் டூ
சைடு படிச்சுட்டே இருங்க எவ்வளவு படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு படிச்சிட்டே இருங்க மேல மேல அப்டியே
க்குன்னு கொழந்தைங்க அதெல்லா வந்துடுச்சுல ஏதாவது ஒரு வேலை செய்யணு ஏதாவது ஆ அந்த பசங்களை படிக்க வைக்கணும் ஏன் பையனுக்கு ஒரு என்னா வயசு ஆயிட்டே இருக்கு அவன ஸ்கூல்ல சேக் இரும் அவன் பின்னாடி ஓடங்கும் நம்ம ஒரு அளவுக்கு படிச்சா தானே நம்ம ஏதாவது ஒரு வேலைக்கு போக முடியும் வேலைக்கு போனா அதனா ஒரு நாளைக்
இல்ல நீங்க டிகிரி முடிச்சுட்டு பிஎட் பண்ணுங்க
செ அவ டீச்சர் ட்ரைனிங்
ஆஹ் நெறையபடி நா பாத்த அளவுக்கு நெறையா பேரு கரஸ்ல பண்ணவங்க நெறைய பேர் டீச்சர்லா ஆயிருக்கறாங்க பி எட் பண்ணுங்க ஆ யூ ஜி முடிச்சிட்டு பி எட் பண்ணுங்க ஆ ஃபிஃப் சிக்ஸ்த்து செவன்த்துக்கு டீச் போடுவாங்க
ஏன் தோழிகள்லா கூட அப்டிதா பிளஸ் டூ தா படிச்சு முடிச்சிருக்காங்க பிளஸ் டூ முடிச்சவுட்னே பாத்தா டீச்சர் வேல செய்ற அப்டினா
அது இல்ல இல்ல பிளஸ் டூ முடிச்சுட்டு டீச்சர் ட்ரைனிங் ரெண்டு வருஷோ படிப் ப்பாங்க அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு செகண்ட் ஸ்டாண்டர்டுக்குதா போடுவாங்க கவர்மெண்ட்ல வந்து டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் தருவாங்க சேல்ரி
பரவாயில்லையே அந்த அந்த மாதிரி இருந்தா கூட நல்லாதானே இருக்கும் சின்ன சின்ன பிரைவேட் ஸ்கூல்ல இப்போ எல்லா பசங்களையு எடுத்துக்கிறாங்க
இல்ல இல்ல பிளஸ் டூ முடிச்சுட்டு நீங்கடீச்சர் டிரரைனிங் போனீங்கன்னாஃபஸ்டஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்ட்ட் போவாங்க அவ்வளவுதான் போடுவாங்க நீங்க வந்து பி ஒரு டிகிரி யூஜி முடிச்சுட்டு பிஎட் படிச்சு வச்சுக்கோங்களே சிக்ஸ்த் செவன்த் எய்த் பிளஸ் சேலரி கூட வரும் தேட்டி ஃபய் எம்எல் வரும் ம் இப்போ ஒன் இந்த கவுவர்மெண்ட் டீச்சர் எல்லா இப்ப வந்து ஒரு ரெண்டு வருஷமே ஒர்க் பண்ணா போதுமாம்
இப்போ கவர்மென்் ஜாப் ந வந்துச்சுச்சர்ல அதுதான் நிறைய நல்லா சம்பாதிக்கலாம் அவ்ளோ காசு வருது டீச்சர்ஸ்லயே அவ்வளோ மதிக்கிறாங்க அவ்வளோ நல்லா இருக்கு இப்ப டீச்சர்ஸ் எல்லாம்
இல்லப்பா இப்ப அந்த விஜய் வசியம் வந்துக் அவ என்ன சொல்லா ஆனா ரெண்டு வருஷம் ஸ்கூல தொடர்ந்து ரெண்டு நாள் பிரைவேட்டாவே ஒர்க் பண்ணா கூட பெர்மன்ண்டா போட்டுருவாங்களாமா
பரவா இல்லைங்களே நல்ல ல்ல சட்ட எல்லா எடுத்துட்டு வந்திருக் கங்க ண்மைதான் கல்விதான் ரொம்ப முக்கியம் தோழி நம்ம படிக்கலனாலும் நம்ம பசங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம அப்பா அம்மா நினைக்கிறாங்க என் அப்பாவும் சரி அமாவும் சரி என் அப்பாாதான் டென்தோட படிச்சிருக்காங்க அந்த காலத்துிலயே எய அம்மாதா படி படிக்கவே இல்ல என் அப்பா திட்டிட்டே இருப்பாங்க படிக்காத முட்டள் படிக்காத முட்டாள்
எங்க வீட எங்க வீட்டு சைடு கூட கொஞ்சம் மீடியமா தான் எல்லாரும் படிச்சிருக்க இருக்கிறாங்க எங்க ஹஸ்பட்டு சைடு எல்லா பயங்கரமா படிச்சிருக்காங்க
அவ அதான் என் அப்பா அதுதான் என் அப்பா வீட்டு சைடு நல்லா படிப்பாங்க என் என் அப்பாக்குல்லாம் கிட்ட கிட்டத்தட்ட டொன்டீ லாங்குவேஜ் தெரியு எனக்குகெல்லா ஆச்சரியமா இருக்கு எப்பிடி ப்ப பேசுறே நீ அரபில இருந்து ஸ்பானிஷ்ல இருந்து இங்கிலீஷ்ல இருந்து அப்ப ஹியூமன் கட்டை பேசுவாங்க என் அப்பல்லாம் என் அப்பா ஃபாரில தான் இருந்தாங்க ஆமா ஃபாரின்ில தான் இருந்தாங்க எங்கள் அப்பா கிட்டத்தட்ட ஒரு ம் இருவது இ இருவது வருஷமா சவுதி இத்தி அரேபியாவில இருந்தாங்க அப்புறமா வந்து இது யார் பேர் என்னா ஓ மன் சொல்லிட் ஒரு ஊர்ல இருந்தாங்க துபாயில இருந்தாங்க ஏாப்பா ஐடி கம்பெனியில தான் வெலச
என்னது ஐடி கம்பெனி
இப்ப எல்லா தான் வேலை செய்றாங்க
என்ன படிச்சிருக்காங்க
எங்ப்பா டென்து முடிச்சுட்டு அப்பவே ஃபாரின் போனாங்களா அதனால அப்போ அய்ட் ட்டி சாஃப்ட்வேர்ஸ் எல்லா டெவலப் பண்ணுவாங்க எங்கப்பா சாஃப்ட்வேர் டெவலப் பண்ற வேல இதுனால என் அப்பாக்கலாம் நல்ல
டென்த் முடிச்சுட்டு எப்டி சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆக முடியு புரியல
க்கே ஆச்சரியமா இருக்கு அந்த காலத்துல டென்த் படிப்பே அவ்ளோவா ஏன் அப்பா சொல்வாங்க டென்த் படிச்சி அந்த காலத்துல எல்லா டென்த் முடிக்கிறதே ஒரு டிகிரி முடிக்கிற மாரிம்மா அது அவ்ளோ நல்ல படிப்பு ஆ அப்பாலாம் போய் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத் த்தஞ்சு வருஷோ
அப்டில்லா இல்ல அதுக்கு முன்னாடி படிச்சவங்கதா அப்டி இந்த பிரிட்டிஷ்கார ஆட்சியில படிக்கும் போதுதான் அப்படி இருந்தது அதுக்கு முன்னாடியில அப்படி இல்லையே
ஆ ஏன் அப்பா நல்லா வேல செய்யறாங்க அது
அஹ் எங்க எங்க வீட்டு சைடு எங்க ஹஸ்பண்டோட அப்பா இருக்காங்கல்ல மாமனார் அவரு வந்து நெறைய நல்லா படிச்சுருக்கிறாரு டென்த் வந்து சு ஸ்டேட் ஃபஸ்ட்டாமா அவரு ஸே ஸ்டேட் செகண்டோ என்னமோ வந்தவரு டென்த்துல அப்ற அப்ற வந்து பாலிடெக்னிக் இருக் ல்ல அது படிச் படிச்சுட்டு இருக்கும் போதே அதுலயு நல்ல மார்க் எடுக்கும் போது இந்த ஆல் இந்தியா ரேடியோ சி இது இருக்குல்ல டெக்னிக்கல் இன்ஜீனியரா அவங்களுக்கு வேலை கெடைச்சு தாமா அப்றோ அதுலயே இருந்துட்டு பேங்ளூர்லதா போட்டாங்களாமா இந்த ரேடியோ சேஷன் இருக்குல்ல ஆல் இந்தியா ரேடியோ ஸ்டேஷன் பண்ணுவே ஆ அப்ற வந்து கர்நாடகத்துல ல்ல பேங்களூர்ல வந்து ஈவினிங் காலேஜ் பி இ படிச்சுட்டு அப்பற வேல செஞ்சுட்டு இருந்தாராமா அப்ப ரயில்வேல யூ பி எஸ் எக்ஸாம் எழுதுவாங்கல்ல இந்த ஐ ஏ எஸ் ஐ
ஆமா ஆமா ஆமா அப்போலா நல்லா இருந்துச்சு சிஸ்டர் படிப்பு வேற எல்லாமே நல்லாதா இருந்தது அப்போல்லாம் அந்த காலத்தில் எல்ல
இல்ல இல்ல இப் அப்ப எல்லா படிக்கிறவங்க ரொம்ப பேரு கம்மியா இருந்தாங்க படிப்புக்கல்லா நெறைய காசு செலவு பண்ணணு மேல எல்லா படிக்கிறதுக்கு இப்ப வந்தெல்லா லோன் குடுக்குறாங்கல்ல ஒரு எஜுகேஷன் லோன்